ஹலோ நல்லா இருக்கே தோளி வணக்கம் தோளி நீங்க நல்லா இருக்கீங்களா உம் என்னுடைய மகன் வந்து இந்த கடந்த கல்வியாண்டுல வந்து ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி மூணு மதிப்பெண் எடுத்து தாங்க தோளி ஆ அதனால பள்ளியில வந்து இரண்டாவது மாணவரா வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆ எங்களுடைய மாநிலத்துல வந்து ஃபோர்த் ரேங்க் வந்து வந்த தோளி
ரொம்ப சந்தோஷோ
ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா நீங்க வந்து எந்த துறையில வந்து நீங்க படி ச்சீங்க தோழி உங்களுடைய அ எந்த துறையில வந்து உங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி தோழி அதப் பத் தி நம்ம தொடர்ந்து பேஸ்
ம் அப்டியாங்க தோழி இப்ப நா அ செரி டிகிரி முடிச்சிருக்கேங்க இப்பு எனக் பாத்தீங்னா கொஞ்சோ ஸ்டிச்சிங் லைன்ல கொஞ்சோ ஆர்வ ஜாஸ் தியார்க்கு அ நம்மளே வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கணு அப்டிங்று நா டெய்லரிங் க்ளாஸ் போயி கத்துக்குட்டே இது பாத்தீன்னா அம்ரல்லா அந்த மார் ரே எலா ச்சுடிதாரு அ இது எடுக்கும்போது பாத்தீங்னா நம்லுக் தௌசண் ஃபை ஹண்ட்ரட் ரேஞ்சு வருங்க நம்மளுக் புடிச்ச மாரி இருக்கணு புடிச்சக் கலர்லே இருக்குணு சைஸ் வந்து நம்ளுக் கரக் தவ் இருக்கணு ஆனா அப்படி எனக்கு கெடைக்கறதில்லை எந்த கடைக்கி போனாலுமே பத்தா ஒன் நா வந்து கொஞ்சு ஷார்ட் ட்டா தா இருப்பே சோ அதனால எல்லாமே பாத்தீங்னா லா அங்கா இருக்கு என்ன மூட்ற மாரி
ஓ ஓ
அ இப்ப நா அத கத்துக்கிட்டு எனக் அளவா நானே ஸ்விஷ் பண்ணிக்வே அப்றோ எனக் ஆரி போட தெரியு அ நானு ஆமாங்க க்ளாஸுக் பொய்யி தா க்ளாஸுக் ஒரு ஒ ஒன் மந்த்து போனேங்க அப்றொ பாத்தீங்கன்னா அப்றொ யூடியூப் இரு குல்ல அதப் பாத்து அவுங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிக் மட்டுந்தா கத்து தருவாங்க அப்றொ வேற ஏதாவ்து ஒரு பேட்டன் போடனா எ க்ஸ்ட்டா அமாௌண்ட் கட்ற மாரி இருக்கு ஒரு நார்மலா நார்மலா பாத்தீங்னா ஒரு ப்ளௌஸ் சொல்லி தராங்னா யூ பா அத மட்டுந்தா சொல்லி தருவாங்க அதே மாரி டாப் சொல்லி தருவாங்க சுடிதார்ல டாப்பு பேண்ட்டு வேற பேட்டன் கேட்டா அதுக்கு தனியா நம்ம அமௌண்ட் பே பண்ற மாரி இருக்கு ஸோ அதனால சரி வேண்டா அப்டின் சொல்லிட்டு நா அதுக்கப்றம் பாத்துக்லா அப்டின் நெனச்சு வ விட்டுட்ட அப்றம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாத்து நெறையா வெள்ளாச்சுடி எல்லா கட் பண்ணி சும்மா அத்தையோடஸ் உம் ஆமாங்க அத்தையோட சேரீ பழைய சேரியெல்லா இருக்கூல அதையெல்லா எடுத்து போட்டு ஆஹ் மொதல் கஸ் டைம் அதுல கட் பண்ணி பாக்குறது அதுல கட் பண்ணி ம் போட்டே அப்றொ பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே நல்லாருக்கு அப்படின் சொன்னாங்க அதுக்கப்றொ பாத்திங்னா
டுவீங்ளா இல்ல உங்ளுக்கு மட்டு நீங்க வந் ம் ஆஹ் உங்க வீட்டு அளவுல மட்டு பயன் படுத்திக்வீங்ளாங்
இயன்னா எங்களுக்கு மட்டுந்தா இப்ப தெச்சுக்கிறேங்க ரொம்ப ஃப்ரண்ட்ஸு அப்டி ன்னு கம்பல் பண்ணி கேக்கவு கேக்ற பட்சத்துல அவங்களுக் வந்து ஸ்டிச் பண்ணி தருவே அது கூடவே இப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டி என்னன்னா ஆரி போடணூ சொல்லிட்டு இப்பதான் ஒரு டூ மந்த்ஸ்ஸு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி ஆரி கிளாஸு போனே அதையு கத்துக்கிட்டே அதுல வந்து ஒரு நாலு ப்ளவ்ஸ் போட்டே
ஓ சரிங்க தோழி
அ ஒய்ஃப் அவங்க கேட்டாங்கன் சொல்லி அவங்களுக் போட்டு குடுத்தே பாப்பாக்கு பட்டுப்பாவாடைக்கு போட்டேங்க ஆரிவொர்க்கு எல்லாரு பாத்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்டின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளவ்ஸ்லயே நல்லா வந்துருச்சிங்ளா அதனால எல்லாருமே பாராட்னாங்க செரி பரவால்ல நீ இந்த அளவுக்கு போட்ற பேசாம கட போடு
நிச்சயமா தோழி அத தொடர்ந்து நீங்க வந்து ஒரு உ தொழிலா வந்து மாத் த முயற்சி பண்ணலா ஏனா நம்ளுடைய திறமைகள வந்து நம்ளு டிய குறுகிய வட்டத்துக்குள்ளயே நம்ம வந்து நிறுத்
வெ அ அ நம்ம என்னன்னா அதுதா நம்ம பண்ற தப்பு இன் இல்லன்னா வீட்லயே கொஞ்சோ ஹெல்ப் பண்ணனு அப்பதா வந்து நம்ம வெளிய போயி நம்ம வேல செய்ய முடியு இப்ப பாப்பா பாத்தீங்கனா பாப்பா எல் லாமே வந்து நம்ம தா பண்ணி தர மாரி இப்பதான தேடு ஸ்டாண்டர் போறா அவளவ் சின்ன வயசுலேந்தே ரொம்ப பேம்பர் பண்ணி டேம்பர் பண்ணி எதுனாலு நம்ம தா பண்ணி தரணு அப்புடிங்கிற அளவுக்
ஓ செரிங்க தோழி ஆனா நம்ம வந்து ஐந்து வயது முதலே கொழந்தைக்ளுக்கு வந்து தன்னிச்சியா செயல்படக்கூடிய செயல்பாடுக்ள வந்து கத் து குடுக்குறது நல்லது தோழி அது வந்து அவங்ளு ஆ அவங்ளுமே வந்து ஒரு தன் நம்பிக்கியோட வள்
வளருவாங்க அனா வீட் ட்ல பாத்தீங்ன்னா ரொம்ப செல்லோ அது ஜாயின் ஃபேம்லி வேற அப்றோ செரி தேவையில்லாத ப்ரச்சன வரு செரி நம்முளுக்கு அது போக வேல என்ன
தைய்யல் தொழில் போக வேற என்ன தொழு இப்ப நாங்க இங்க வந்து என்னனா பாப் போ அப்டினா ஆ நா வந்து கணிதத் துறையில தா வந்து மேர்படிப்பு எல்லாமே படிச்ச தோழி ஆ முதுகலை பட்டமு அதுப் போக ஆசிரியை பயிற்சி இதுவு வந்து படு ச்ச ஆ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வரக்கி நா வந்து தனியார் நிறுவனத்துல வந்து கணித ஆஸ்ரியையா பனிரெண்டாம் வகுப் அது வரைக்கும் எடுத்துட்டு இருந்தேன் அத தொடர்ந்து அது குடும்ப சூழ்நிலை காரணமா என்னால வந்து பணிய தொடர முடியல அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளில யாராவது வந்து கல்லூரிகள்லயோ அல்லது எங்கயாவது வந்து தனி நிறுவனங்கள்ல கேட் டாங்க அப்படின்னா நா போயி வகுப்பு எடுத்து குடுத்துட்டு வரது வழக் கம் அஹ் ஆஹ் அந்த மாதிரி ஆஹ் கேப்பாங்க தோழி அதாவது எப் டின்னா பத்தாவது பன்னெண்டாம் படிக்கிற மாணவர்கள் வந் து சில பேர் தேர்ச்சி அடையாம இருப்பாங்கல்ல அ அது வந்து நம்ம டுட்டோரியல் சென்டர்னு சொல்லி சொல்லுவாங்க தோழி அதாவது படிப்பில் பின் தங்கிய மாணவர் கள் இரண்டாம் முறை தேர் ச்சி எழுதி வரக்கூடிய மாணவர்கள் வந்து அங்க இருப்பாங்க அந்த மாதிரி சென்டர்ஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம பயிற் ச்சி குடுத்து அந்த இரண்டாவது தடவை அவங்க நிச்சயமா அந்த எந்த வகுப் ப்புல தேர்ச்சி கம்மியா இருந்தாங்களோ அத வந்து அவங்க முழுமையா படிச் ச்சு வந்து அடுத் ல அடுத்த லெவலுக்கு அவங்க போறதுக்கு வந்து நம்ம பயிற்சி குடுப்போம் அ வீட்ல வந்து ங்கின்னா நா மாலை நேரங்கள்ல வந்து இப்ப ஒரு இரண்டு காலமா சாயந்தர நேரத்துல தனி பயிற்சி வந் து வகுப்புகள் வந்து நா சொந்தமா சின்ன லெவல்ல வந்து சொல்லி தந்துட்டு இருக்கே தோழி ஒரு ஐந்து முதல் ஆறு குழந்தைகளுக் க்கு வந்து சொல்லி தரது அதுக்கப்புறோ வந்து நம்ம பாத் தீங்கப் அப்டின்னா இயற்கை சார்ந்த பொருள்கள் வந்து வியாபாரம் பண்றதுல எனக்கு கொஞ்சோ விருப்பமா அதிகம் அதாவது இயற்கைக்கி கெடுதல் இல்லாம இருக்கணு அ அதாவது வந்து பாத்தீங்க அப்டின்னா ஆறு ஆர்கானிக் நாப்கின்ஸ் சோற்று கற்றாலை மற்றும் மா மூங்கில்கள்ல வந்து அ நம்ம பயன்படுத்தக்கூடிய நாப் கின்ங்கள் வந்து ஒரு எடத்துல சொந்தமா தயார் பண்ணுவாங்க அந்த இடங்கள்ல அது இயற்கை சார்ந்த நாப்கி கின்சா தா இருக்கு ங்கு அதுல எந்த ஒரு கெமிக்கல் இருக் எதுமே வந்து கலக்க மாட் டாங்க எந்த ஒரு நெகிலியு அதுல வந்து கலக்க மாட்டாங்க வரக்கூடிய அந்த நாப்கின வந்து வந்து அ நம்ம அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த சுருக்கு பையின்னு சொல்லுவாங்கல்ல தோழி அதுலதா அதுலதா வந்து நமக்கு பேக் பண்ணியே குடுப்பாங்க ஒரு துளி கூட அதுல வந்து நெகிழி வந்து பயன்படுத்த மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள் கள் வந்து மொத் மொத்த விலையில வாங்கி அ நா வந்து என்ன பண்ணுவேனா என்னுடைய தோழிகளுக் கு அல்லது வேற வேற மாவட் திட்டங்கள்ல இருக்கிறவங்க அந்த பொருள் வந்து அ தரமானதா தா நா வாங்கிட்டு வருவே மொத் மொதல்லா நா சொந்தமா பயன்படுத்தி பாப்பே பயன்படுத்தி அது நல்லா இருக்கு க்க பச்சத் தத்துவ நா வெளிலில குடுக்கு போது து அதா நறைய வாங்கி பயன்படுத்துறவங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டுருக் க்காங்க அது மூலமா பாத்தீங்கன்னா கர்ப்ப பயில இருக் கூடிய நீர் கட்டிகள் முதலான பிரச்சனைகள் கூட மருத்துவ ரீதியா குணமடைஞ்சிருக்கு மருத்துவ ரீதியா குணமே அடைஞ்சிருக்கு அதனால என்ன பண்ண அவங்கெல்லா எனக்கு வந்து அந்த ஃபீட்பேக் குடுக்கும்போது அப்ப நம்ம ஒரு தரமான செயல் தா செஞ்சுட்டுருக்கோன்னு சொல்லி நா தொடர்ந்து வெளி அ நிச்சயமா தோழி ஒரு சின்ன அளவில்ல வெளி மாவட்டங்களுக்கும் ஐந்து பேக்கெட்ஸ் பத்து பேக்கெட்ஸ் அந்த மாதிரி வந்து அ என்னுடைய தோழிகள் வந் து வாங்கி பயன்படுத்திக்குவாங்க ஒரு மாதத்துக்கு இருபது அல்லது முப் பது பாக்கெட்டுகள் வந்து வியாபாரம் பண்ணுவது வழக்கம் வ வியாபாரம் விருப்பப் படுறவங்களுக்கும் வியாபார வாய்ப்புமே வந் து எங்க இதுல சொல்லி நாங்க வாங்கி தருவோ அவுங்களுக்கு தேவையான பயிற்சிகளும் வந்து நாங்க கொடு த்து அவங்களையும் வந்து சிறு வியாப பரம் செய்றது
இன்னைக்கு எங்க பக்கத்துல இருக்க அந்த கடை அந்த மாரி ஹோல்சேல்லா குடுக்குற மாரி பா க்லாம்லாங்க
ஆஹ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஒரு இரண்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வந்து நம்ம வச்சிருக் கோம் தோழி
செரிங்க ஏனா அங்க கொஞ்சம் குடுத்தீங்கன்னா நெறைய பேரு அதனால பயனடைவாங்
ஆஹ் நிச்சயமா தோழி அந்த மாதி திரி வந்து கொடுத்துருக்கோம் வந்து கொடுத்துருக்கோம் நான் வந்து வீட்டிலயே சிறிய அளவுல சாய்பாபா கோயில் வந்து வச்சிருக்கேன் தோழி எனக்கு வந்து சமூக ஆஹ் சீரடி பாபா வ ரொம்ப புடிக்கும் அது போக ஆ நான் இரண்டு முறை போயிருக்கேன் தோழி ஆஹ் அது மூலமா சமூக சேவை செய்வதுல வந் து நாட்டம் அதிகம் குறனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை மட்டும் ஒரு இருவது இருவத்தைந் து உணவுகள் வந் து முதியோர் இல்லத்துக்கு அன்னதானம் பண்றது ஒரு ஒன் ன்றை ஆண்டு காலம் மா ஆ பண்ணிட்ருக் கோ தோழி குடும்பத்தோட சேந்து பண்ணிட்ருக்கோ இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வெளில ஏதாவது கண் தெரியாத மாணவர்களுக்கு வந்து பரீட்சை எழுதி தருவது ஆ இந்த நாப்கின்ஸ் வந்து ஏழை மக்களுக்கு கொண்டு சேர் ப்பது வியாபாரம் ஒரு புறம் இருந்தாலு இன்னொரு புறம் வந்து சமூக சேவையிலயுமே இருக் கே உளவியல் ஆ துறைன்னு சொல்லுவாங்கல்ல தோழி அதாவது மருத்துவத்தில உளவியல் துறை இருக்குல்ல ஆ கவுன்சிலிங் சொல்லுவாங்கல்ல கணவன் மனைவி சேர் ந்து வாழ்வதற் கான கவுன்சிலிங் குழந்தைகளுக்கான கவுன்சிலிங் அது வந்து நா படிச்சிருக்கே தோழி அது வந்து என்னுடைய பொழுதுபோக்கா அந்த தொழில் வந்து எனக் கு ரொம்ப புடிக்கு ஆ ஆரம்ப காலத்துல வந்து நா வந்து இலவசமாதா அந்த உளவியல் ஆலோச னைகள் எல்லா குடுத்துட்ருந்தே
சரிங்க
பேரு ஆ அதனால பயன் அடைஞ்சாங்க அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு அலுவலகத்துல இருந்து நீங்க வந்து வேலை செஞ்சி தர முடியுமா உளவியல் இதுவே வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டாப் இருந்து வேல செஞ்சி தர முடியுமான்னு கேட் டாங்க அதனால வந்து இப் ப உளவியல் ஆலோசனை தேவைப்படுறவங்களுக்கு ஆன்லைன் அல்லது ஆஃப் லயன்ல வீடுகளுக்கு சென்றோ அல்லது ஆன்லைன்லயோ தொடர கவுன்சிலிங் குடுத் து பல ஆண்டு காலம் பிரிந்திருந்த கணவன் மனைவியை கூட இணைச்சி வச்சிருக்கோ அந்த அது எல்லாமே வந்து ஒரு சொந்த விருப்பத்தின் பேர்ல நா தேர்ந்தெடுத்துக்கிட்டது ஆனா என்னுடைய தொழிலுன் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியை தொழில் தா ஆனா நா விருப்பப்பட்டு வந்தது மருத்துவத் துறை ஆஹ் பெற்றோர்களுக்கா க நா வந்தது வந் து ஆசிரியை ஆசிரியர் துறை தோழி ஆஹ் பேஸ்னதுல மிக்க நன்றி தொடர்ந்து நம்ம அடுத்த இதுல வந்து சந்திப்போ
ஓகேங்க ரொம்ப நன்றி வணக்கம்